ஓகே தா
ஆ கேக்குதுப்பா
ம் நா என்னா ஸ்பெஷல் இன்னிக்கு
ஆ
மீனு டா
மீனா
ம் ஆமா உங்க வீட்ல
எங்க வீட்லயு மீன் தா ஏ பிரியாணி செய் லியா
செய்ல செய்ல இன் மீன் தா அது வந்து குத்தாங்கனாங்க பாட்டிக்கிட்ட சிக்கன் ரைஸ் தா போய் சாப்புட்னோ வேல்யே ஆவாது நம்மளால அரிய முடியாது அதெல்லா
எங்க போய் சாப்டா பொறட்டாங்க மேடோ
கூட் ரோட்
ஓஹோ சாப்ரதுக்கே பா
லோன் மூலியோ ஆம்மா மழ வற மாரி இருக்குது
மதியோ சரியான காத்தே அடிக்குது இங்கோ
எப்போ ஒங்ளுக்கு செமஸ்டரு
சமஸ்டர் நவொம்பர்
நவொம்பரா இப்ப செமஸ்டர் எதுனா லீவ் வுட்ருவாங்ளா
ஆஹா இதுக்கு ஏன் லீவ் வுட்றாங்க
வுட மாட்டாங்களா
உம் ம் மு மு மூஞ்சோன்னே வர்ணும் ஒங்ளுக் ஃபஸ்ட் செம் எப்டி லீவ்வா வுட்டாங்க ஒனக்கு
வுள்ள அத்னால கேட்டேன் இவ்ளோ நாளா வுட்ல வுட்றனாலே செவ்வா கெழமனல்லா
அவனுக சொல்லுவானுங்க ஏய் எங்ளுக்கு வந்து சும்மா சும்மா லீவ் வுடுவாங்கடா தீபாளிக்கு பொங்கலுக்கு எல்லாத்தை ஏத்துங் எல்லா போன வாட்லா எனக்கு எல்லாத்துக்கு பத்து பத்து நாள் லீவ் வாங்க பொங்கலுக்கு ஒரு பத்து நாள் லீவ் ! ! ! ! ! ! ! ! ! !
ஃபஸ்ட் இயரு வந்தவங் உள்ளயே வுர்றாங்கோ
அஹ் ஆ எல்லாத்தியுமே லீவு
ம் வே அரியர் கிரியர் எதுனா இருக்குதா
அதெல்லாம் ஒய்ந்துச்சு எப்பா ஒங்கள்து என்னப்பா நீ ஹிஸ்ட்ரியா நீங்க
பி எ எக்னாமிக்ஸ் ஆ பேப்பர் ஃபில்லப் பண்றத்தான் மொத்தமே
நா வந்தா ஃபில் ப ஃபில்லப் பண்றே நா வந்து பாஸ் ஆய்ட்றேன்டா தியரில பாஸ் செரி நா மேக்ஸ் மேக்ஸ்ல எப்டி பாஸ் பண்றதுடா
அட பாய்
மேக்ஸ்லா கத அச்சாலும் ம ம மார்க் கத அச்சாலும் வேலியாவாது
கம்ப்யூட்ரு அப்ளிகேஷன் நா ஒரு வாட்டி கூட தொட்டுதுல்றா அதெல்லாம் வந்துதுடா போனவட்டியா ஏது பாருமல ஏத்த எ ஆ
ஆ
ஏததோ ஏழுது வுட்டுறந் எப்டியோ பாஸா இல்லையானு எவ்ளோ பக் பக்கொ எழுதுன
உம் ஒன்னு வுட மாக்ளா
ம் நா ஹ
பரவால்டா படிக்கற பையனப் போலப்பா
டேய் எழ்துவ எல்லாம் எழ்ந்து எழ்ந்து போயிடுவாங்க நா உக்காந்து எழ்துவேன்டா ப்பா லாஸ்ட் எதனா ஒரு பக்கொ இரு கா பக்கொ தா நம்மள காப்பாத்தும் கடைச்சில்லே
எப்டி ஒன் கூட சுத்துற பசங்கல்லா பாஸ் ஆயிட்டாங்களா இல்ல அவனுக ஃபேயிலா
ஆ ஸ்ரீராம் ரெண்டு வச்சுட்டுகிறான்
ஆ
சத்திவேல் ஒரு மூணு
ஆ
போஸ் ரெண்டே
அப்ப நீங்க மட்டுதா பாஸா
உம் ம்
ஐயயோ
இவுங்கல்லா வந்து வேற இது கிளாஸ் வேற எங்க கிளாஸ்ல வந்து ஒரு மூணு பேர் நாலு பேரு பாசு செல்லு எடுத்துனு வருவா மிஸ்
ஏ நம் பசங்க அப்ப யாரு நம் பசங்க யாரு அவங்க குரூப் இல்லயா
இவ‌ கோகுல கிருஷ்ண அது வந்து எதுக்குதா வரான்னு தெரில காலேஜிக்கி அவன்து எதுவுமே இப்ப வந்து டிகிரி முடிச்கூட அவனுக்கு டிகிரி முடிச்சா மாரி காட்டாது அது எதுலுமே குடுக்கல அது ஆதார் கார்டு எது அப்டேட் பண்ணமா அப்டேட் பண் சொன்னா அப்டேட் பண்ணல அவ அதுமாரி அதுலயே காட்ல அது வந்து ஒரு வாட்டி மாட்டிக்கினாரு போன செமஸ்டர்ல முன்னாடி மாட்டிக்கினாரு
உங்க காலேஜ் தபா ஜாலியா இருக்குமேப்பா உங்க காலேஜ்லா
என்னா பண்றது ம்க்ம் ஆனா வந்து எதனா வால் க பண்ண மாரி அவங்களே கொறச்சுவங்கனுனு நெனைக்கிற மார்க் எனக்கு தெரிஞ்சு உங்களதெல்லா உள்ளதால் திருத்துறாங்க
இப்ப எதனா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்டா இருக்குமா இல்ல காலேஜ் ஃபுல்லா
ஆஹா இது பீக்காமு ஸ்ட்ரிக்ட்டுடா
பி காம் ஸ்ட்ரிக்ட்டா
சதீஸ் எல்லா ரொம்ப
ஆரொம்ப ஸ்ரிட்டுனா எப்டியா
ஆ இப்ப நம்ம ஒரு ரெண்டு பிரீடு போட்டு வெளியே வந்துறோம்லா
ஆ
அது மாரிலா வரமாட்டா சதீசு கரெட்டா போய்
ஓ கரெட்டா டைம்னா டைம் தா மைண்டைன் பண்ணுவாளா ஓ ஏமாத்த முடியாது அங்க
ஏமாதெல்லா முடியாது அதெல்லா
ம் இப்ப நீங்களா சீக்கிர வந்துர்றீங்க போழுத எத்தன மணிக்கு வருவ நீ வீட்டுக்கு
ஆ
எத்தன மணிக்கு கெளம்புவ கரெட்டா
நம்ம திருவள்ளூர் பஸ்சு
திருவள்ளுர் பஸ்லயா வரா எத்தன மணிக்கு கெளம்பி நீ திருவள்ளூர் பஸ்க்கு வந்துனுக்ற
நா காலேஜ் கரெட்டா போறதுக்கு பத்தாயுடுன்டா
எப்பா நீ இங்க இருந்து போறதுக்கு திருவள்ளுர் பஸ்ல போறியா
ம்க்ம்
எப்டி போய் போவா
ரெடிஸ்ஸி போயிட்டு ரெடிஸ்ஸி வந்து போய்டுவே
அப்போத போயிட்டுக்குறியா பத்ரேக்கெல்லா போய்டுவியா
கர்ட பத்துக்கெல்லா போய்டுவே காலேஜ்கு ஃபஸ்ட் பிரியட் போய்டுவே மிச்சம் நாலு ப்ரிடு இல்லா ரெண்டு ப்ரிடு போட்ருவே
ஓ
ம்
இவங்கலா இந்த இங்கிருந்து வர பிரஜினு
அவங்கல்லா தல பெரிய தல அவங்க
அவனுகல்லா எப்டி
அதா நா பெரிய தலைன அவன்லா ரூட் அவன்லா
ஓ அவ உன்கூடல்லா வரமாட்டானா
வருவா எப்பனா ஒரு வாட்டி ரூட் எடுக்க சொல்தா வருவா
ஓ ரூட் தரலைங்களா இவ்ளோ நேரோ
பெரி பெரி கைங்க அவுங்க
ம்
கிரிக்கெட் ஆடுறானால போலியா நீயி
போவோ தெர்ல்ல போ மாட்டோனு தா நெனைக்கிறே எல்லா கேட்ரிங் போய்றுகானுக பசங்கோ போனுனனா தெரில
முடி வெட்லயா அப்புறமா ராகுலு அது வெட்ட போறே நானா
ஆ வெட்ட போறந்தா சொன்னா யாரு வெட்டி விட போறானு தெரில ட்ரிம்மர் ஏகிட்டேருக்குது
வீட்டு்ல தான் இருக்குறே வெறுப்பாகுது நாளைக்கு காலேஜ் போனுன்னு நெனச்சாலே வெறுப்பாகுது எனக்கு இப்பவே
ஏ
போனுன்னா கரண்ட் ஆஃப் ஆய்டுச்சா
கரென்ட் தா ஆஃப் ஆய்ட்ச்சு ஆப்பு வந்து ஐ ஃபோன் தான ஐ ஃபோன்லயே யா ஐ ஃபோன்ல இது ஆவாதா
என்னது ஆவ்ல
சப்போர்ட் ஆகல சர்வீஸ் சர்வீஸ் எதானா மாத்தி ஏத்தலாமா பாக்குறே
ஓ ஐ ஃபோன்ல இந்த ஆப் ஏத்த முடியாதா
அ ஆ
ஓ அப்டியாக் கத ந நார்மல் கால் கூட பண்ண முடியாது தான இந்த ஃபோன்ல
யா
அப்டி தா சொன்னானுங்க பசங்க நார்மல் கால்லா பண்ண முடியாது ஃபோன்லனு
அது பண்ணே நானு இதுல தான முடிச்சே
பரவால்ல
ஃபோன்ல தா முடிச்சே ஆனா வந்து ஏடா கூடமா பண்ணு
என்ன பண்லா
அந்த வாய்சுல வரு பாத்தியா அதெல்லா வராது ஒரு வாய்சுல
ஆ
ம் அ ஆ அது மட்டு ஆண்ட்ராய்டு ஃபோன்ல யாருனா பண்ண சொல்லிட்டு மிஸ் தா பண்ணே
ஓ சார்ஜ்லா நல்லா நிக்குமா
அது ரொம்ப கஷ்டோ
எவ்ளோ போட்டு எடுத்துனு போவே காலேஜிக்கி
நம்ம யூஸ் பண்றது பொற்த்து தா இங்கிருந்து எண்பது போட்டுனு போவே
ஆ
இந்த காலேஜ் போறதுக்குள்ள எழுவது இல்ல அறுவது கூட போவு நா அங்க போய்ட்டு எதுனா நோண்டுவே எப்டியோ காலேஜ்ல அப்ப நோண்டோன்னே வாட்ஸ் சொல்ல மட்டு ஒரு அம்பு அம்பது வரு
ம் பரவால்லயே நிக்கும் போல
வரக்குள்ள முப்பது அவ்ளோ தா வீட்டுக்கார்கள் கூடல்லா பையே வந்து பத்து
ம் சாஸ்ஸு ஃபாஸ்ட் ஏறிடு
ஹ்
ஃபஸ்டா ஏற்டானா சார்ஜ்ஜெல்லா ம்
என்னா பண்றது உன்னு எத்தின் லெவலு உன்னு எத்தினி இக்குது
புரில
ஒன்து உன்ன எத்தினி இக்குது லெவலு எட்டுதா பத்துதா ஆ
உன்த
பத்து
பத்து தானா
ம் ம்
எப்பலருந்து பண்ணுக்கீற
இப்போ இப்ப பேசுங்கிறே இப்போ புதுசா இப்போ ஓபன் பண்றாங்கல்ல
ஆ
அவுங்களுக்கு வந்து எத்தவுன்னே இதுமெரி வருமா ஃபோன் பேசுற மாரி
அ அ அது இன்னியோட முடியுது இந்த ஃபோன் பேசுறது
ஆ
அத நாளலருந்தெல்லா முஞ்சிரு அதனால டைப் படி
இப்ப பேசணுமே ரெ ரெண்டு ஃபோன் கால்லு அதுக்குல்லா வருமா
அதுலா வரு நீ பேசனவரிகு வந்துண்டா
தனியா நாலருந்து தனியா போட்ருவாங்களா அதுக்கு
ம் நாளலருந்து டைப்படிக்றது
ம் அது எப்டி நம்பளே அச்சுக்கணுல்ல
அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டெஸ்டு மாரி தருவாங்கோ
ஆ
ஒரு இருவது தருவாங்கோ அதுல வந்து நீ பாஸ் ஆவணு
ஆ
பாஸ் ஆயிட்னா அதுக்கப்புறோ ஒரு அம் அம்பது அம்பதுல தருவாங்கோ
ம்
ஃபர்ட்டு நீ இருபது மட்டதா நீ எ வாய்ஸ் கேட்டு அத கேட்கற அதுல இருக்கறதுல டைப்படிக்குற மாரி இருக்கு
ம்
அதுக்கப்புறோ வர்றதுல்லா அவுங்களே டைப் பண்ணி குத்துருவாங்கோ அத நீ செக் மட்டுதா பண்ணுவ அ ஆ அதுலா ஈசிதா அதெல்லா பண்ணிலா ஆமா அப்படிதா சொன்ன அதுவா எங்க நீ அப்பலருந்து யூஸ் பண்ற மெரி தெர்து இப்பதா பத்தே முச்சுகிற நா நேத்தா ஃபோன் பண்ணே
ஏன்னா இந்த லிங்கேஷ் பையே வர வரேன்ட்டு வரவே மாட்டா கிரிகில பேரு நம்ம வந்து கிரிய எப்புன்னா இது இது பண்ணி பேசிற்றே எனக்கு இப்பதா இருக்கு
முதல்ல போன் பண்ணா சுவிட்ச் ஆப்னு வருது
அப்பல்லாம் அதிகமா பா அதிகமா அப்பல்லோ அதிகமா பாப்பே இப்பல்லா அதிகமா பாக்கதே இல்ல நேத்தா பாத்தே ரொம்ப நாள் கழிச்சி
நல்லா வெட்றா பைய முடி
ஏ நா அவட்தா எப்யுமே அவகிட்டதானே வெட்டிப்பே சேரி அப்பறோ பண்
சேர் சேரா
சேர்